வணக்கம் வணக்கம் வணக்க கம்
உம் உம் என்ன பண்றீங்க
இது உட்காட் இருக்கே எங்க வீட்டுக்கு வெளிய உட்காட் இருக்கே
ஏ வீட்ல ஒக்காரமாட்றீங்க
வீட்ல ஒக்காந்தா நீங்க சத்தமா இருக்குது எந்து வெளியே போங்க அதனால நா வெளிய வன்டே
உம் அது சரி
உம் அததா நீங்க சொல்லுங்க அப்றோ ஒன்னு இல்ல நா வந்து எங்க வீட்டுக்கு வெளியேனா ஃபுல்லா இந்த பெரிய பில்டிங்கு உங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்கு அந்த பில்டிங் வந்த கவர்மெண்ட் வந்து பெயிண்ட்டு அடுச்சு இருக்காங்க வெள்ள கலர் பெயிண்ட்டு
வெள்ள கலரா ஏ வெள்ள கலரு
வெள்ள கலர் அடுச்சுட்டு அத பட்டி மாரி பாத்துட்டு ஆ அதுக் அப்றோ அதுல கலர் பெயிண்ட்டு அடிப்பாங்க
ஒங்க பில்டிங்குமா
ஆமா ஃபுல் பில்டிங் இங்க இருக்குற எல்லா பில்டிங்குமே அதுல பாதி பில்டிங்ல ஆ கலர் பெயிண்ட்டே அடுச்சு முடிச்சு சண்ட இன்னு ஒரு சில பில்டிங்ல இப்பதா ஸ்டாட் பண்ணிருக்காங்க இன்னு ஒரு சில செல பில்டிங்ல ஸ்டாட்டே பண்ல அது பொறுமையா இருந்துட்டு எனக்கு வேல அப்டின் இந்த வேல எப்டி பாத்தாலு ஒரு ஆறு மாசமா நடக்கே
ஆறு மாசமா
ஓ கொஞ்ச கொஞ்சமா பொறுமையா பொறுமையா பொறுமையா பண்றாங்க கொஞ்ச கொஞ்சமா பண்ணி நேத்துதா எங்க பில்டிங் வந்துருக்காங்க
ஓஓ
ம் இல்ல இந்த வட வட வடநாட்டு நண்பர்கள் தா பண்றாங்க வடநாட்டு நண்பர்கள் வடமாத்த நண்பர்கள் யாரும் கா வடநாட்டு நண்பர்கள் கம்மியா வாங்குறாங்க போல
புடி ஆமா இப்பல்லா எங்க ஒரே நிமிஷோ இப்பலா வந்து எங்க பாத்தாலுமே வந்து வடக்கு நண்பர்கள் தா இருக்குறாங்க நம்மள ஊர் ஆளுவ வந்து யாருமே வந்து ஒடம்ப மடிக்க மாட்றாங்க அதுவு இல்லாம ஒழுங்கா வேல செய்ய மாட் நானுங்கள அவனுக்குனா ரெண்டுரூபாய்கு நா கூட செய்வானுங்க போல அந்த காமெடி பாத்துருக்கீங்ளா
என்ன காமடி
ஏ ஒரு கா யு யூடியூப்ல ஒரு காமெடி வரு நா அங்க வந்து தமிழ் ஆளுங்க சொல்லுவாங்கள அங்க வந்து பத்து ரூபாய்க் பண்ணு நாங்க ரெண்டு ரூபாய்க்
ஆமா ஆமா ஆமா பாத்துருக்கே பாத்துருக்கே
ஆமா அவுங்க வந்து எவ்வள குடுத்தாலு பரவால்ல அவுங்களுக்கு ஒரு வேல இருக்கு ம்ம அப்டீன்ற ஒரு மைண் செட் அவுங்களுக்கு நம்ம நாட்டு ஆளுங்க வந்து செல்ப்ரெக்ஸ்பட் கௌரவம் முக்கிய சுயமரியாதை அதுமட்டும் இல்லாம சம்பளமு அதிகமா குடுத்தா தா போவாங்க அவுங்க எவ்ளே குடுத்தாலு போறாங்களே ஆனாலு எல்லா எடத்துலய ங்க பாத்திங்கனாலு நீங்க அவுங்க மட்டுந்தா இருபாங்களே
ஆமா வேற என்னா பண்ண முடியு நம்மள நம்ம கம்மியா இப்ப எனக்கே ஒரு விஷயோ எனக்கு கம்மியாவு நடக்குது வேல சீக்கிரமாவு நடக்குது அப்டீன்ற பட்சத்துல நா அங்கதா போவே தவிர இன்னொருத்த வந்து என்ன திமுரா பேசுறது நா குடுக்குற வேலயே அவ என்ன அடைக் யாதுனு நெனக்குறது அந்த மேரி ஆள நா விரும்புவனா இல்ல நா சொல்றது அவ மெசி அவ கம்மியா வாங்கி அத பண்ணம்னு நினப்பனா யாரயிருந்தாலுமே இது நம்ப சொல்றதுல்ல நம்ப ப நம்ப காசு குடுத்து நம்ப வேல சொல்றோமா அந்த யாருகட காசு செய்றாங்களோ அவுங்ககிட்ட தா நம்ம குடுப்போ
அ ஆனா எங்க பாத்தாலுமே எந்த ஒரு வீடு கட்ற எடமு ஆ வீடு கட்றதா இருந்தாலு சேரி வீடு இடிக்கிறதா இருந்தாலு சேரி எதனா ஒரு வேலனாலு சரி எல்லாமே அவுங்கதா இருக்காங்க
ஆமா இந்த முடி வெட்றதுல டீ கடைல அப்றோ இந்த பர்கர் கடைல அப்பா ஃபுட்டுல ஏ டூ செட்டு ஆ லருந்து ஈ வரைக்கு அவுங்கதா இருக்காங்க
அப்டியா ஆ ஆமா ஆமா
இப்ப நம்முடைய பேச்சேதா ஒருத்தர் வ ந்து எங்க வீட்டு ஜன்னல்ல தட்டி கொஞ்ச தண்ணி குடுங்க குடுச்சுட்டு அப்புறொ அவுங்களுக்கு தண்ணி குடுத்துட்டு ஆமா ஜன்னல்லந்து அந்த ஒரு கயிறுல ஏணி மாரி கட்டி தொங்குவாங்கல்ல அது மாரி தொங்கிட்டே வந்தாரு ஸ்பைடர்மேன் மாரி தொங்கிட்டே வந்து தண்ணி வாங்கி ட்டு குடுச்ட்டு குத்துட்டு போய்ட்டாரு
ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஆமா அவுங்கதா வந்து அங்கருந்து இங்க வர்றதுனால நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரம் இருக்க மாட்டிது
ஆமா
ஆ நம்ளோட வாழ்வாதார வந்து கம்மியா கு அவுங்க வந்து இங்க இருந்து அவுங்க பெருகிட்டுதா போறாங்க நம்ம நாட்ல இருக்கோ நம்மளுக் கே வந்து வேல இருக்க மாட்டிகிது
கரெக்ட்டு தா அதுவு இல்லாம இப்போ நம்பளுக்கு நம்ப யோ நா வந்து கொஞ்ச ஆ கொஞ்ச நேரம் முன்னாடி போனோ போயிட்டு நாங்க பல எடத்துல ஒரு எப்டி பாத்தாலு ரெண்டு மணி நேரமா நடந்து நடந்து வீடு தேட்னோ கேட்ட‌ எடத்துல கொஞ்சொ கூட வீடே கெடைக்கல எங்களு பாத்தா ஃபுல் பீரே இவங்கதான் எவ்ளோ அவனுக்கு பத் அந்த ஒரு அந்த வீடுக்கான வாடக அஞ்சாயிரூபா இருந்தாலும் இவனுங்க பத்தாயிரூபா குடுத்து அந்த இடத்துல இருக்கானுங்க
ஆமா இப்டி பண்ற ஆளுங்களூம் இருக்கறாங்க நறையா பேரு இங்க வந்துறனால நம்மளுக்கு வீடு கடைக்க மாட்டிது அவுங்க வந்து இருந்தாலும் அதிகமா கேட்டாலும் குடுத்துருவாங்க ஒரு நாலஞ்சி பேரு சேந்தும் இருப்பாங்க எவ்ளோ கேட்டாலும் குடுத்துருவாங்க அவங்க வந்து மோஸ் சி இருக்கறதுனால கரண்ட்டு பில்லும் வராது தண்ணியும் டேஸ்ட்டு ஆவாது அப்டின்ற பஜ்ஜத் துல அவங்க வந்
அவுங்களும் ஒரு ஒரு கூட்டா இருக்கறதுனால அவங்களுக்கு காசு து வந்து போட்டு பங்கிட்டு அவுங்க வாடகைய கட்டிட்டாலு அவங்களுக்கும் அது சரி பெரிய பாரமா தெர்ல அதே மாரி வாடக வ வீட்டுல வீட்டு ஓனருக்கும் அது நல்லா பெரிய தொகையா கடைக்குது
ஆமா இப்ப முக்காவாசி எப்டி இருப்பாங்கன்னா அக்கமன்டேஷன் மாரி இப்ப கம்பெனி அவுங்க வந்து ஒரு எடத்துல வேல பாக்கறாங்கன்னா அவுங்களே வந்துதா பிரப்பர் ஏ ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க அந்த வீட்ட அ தனால வந்து இவுங்களுக்கும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவுங்களுக்கு கொஞ்ச லாபமா இரு
ம் இது எப்பதான் செரியாக போது இவங்க வந்து இவங்க வந்து தெரிஞ்சி போச்சி இவங்க வந்து அவுங்க நாட்ட தேடிபோ மாட்டாங்க எப்டியு வா இங்க வந்து நல்லா சம்பளம் கெடைக்குது இங்க நல்லா அவுங்க வாழறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு வந்து ம் சொல்லுங்க
ஆமா இவங்க வந்து இங்க வந்து நறையா அவுங்க வந்து இவுங்க வந்தா இவங்க அமைதியா இருக்க மாட்றாங்க அங்கிந்து யார் யாரையோ கூப்ட்னு வறாங்க அவுங்க தா அவுங்க செய்ல அவங்களோட உன உறவினர்கள் எல்லாரையும் கூப்ட்டுன்னு வந்து அவுங்க ள வந்து கி அவங்களோட மக்கள் தொகையும் அதிகம் படுத்துறாங்க
ஆமா அதுவு இல்லாம சொல்லுங்க நீங்க நாங்க
அதுக்கு அதுவும் இல்லாம வந்து இப்ப எங்க பாத்தாலுமே எந்த ஒரு வேல செய்யறது நீங்க பாத்தாலுமே அவுங்கதான் இருப்பாங்களே ஏன்னா அது என்ன வேலையா இருந்தாலுமே செரி அவுங்க மட்டும்தான் இருக்காங்க ஏ அவுங்க கொஞ்சம் அரசு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ண நல்லா இருக்கும்
ஆனா நீங்க சொல்ற மாரி அவங்க வந்து அதே சமயோ அவங்க வந்து சுயமரியாதைக்கான வேலைலயு இருக்காங்க இந்த அவங்கள நீங்க வந்து குப்பப் குரிக்க நீங்க பா தூய்மை பணியாதர்கள் விந்தக்காரர்கள்ங்க வடலாற்றக்கார பாத்துருக்கீங்களா
ஆ எனக்கு தெரிஞ்சு அரசு அரசாங்கம் தா அவங்களுக்கு குடுக்க மாட்டாங்கன்னு நனைக்கிறே
அப்ப அரசாங்க வேல அவங்களுக்கு கடையாதா அப்டி பாத்தா என்ன இது புரியல அதா இன்னு கூடிய விரைவுல வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாட் ட்டோட ஓட்டு உரிமை குடுக்க போறதா பேசிக்கிறாங்க
ஆ இருக்குது நறையா பேரு
இப்பவே இருக்கா கூட்டுவர
ஆமா நறைய பேர் இருக்கே இத் அவங்கங்கியா ஆஹா அப்டி இல்ல எங்க போனாலுமே அங்க அங்கு அங்க இருக்க குடியுரிமையா வாங்கிட்லா அவங்க யாரா இந்தாலுமே இப்ப வந்து ஒரு ஆ நம்ம பக்கத்து நாடு இருக்குல அங்கிருந்து இங்க வந்து பொழக்கிறவங்களா இருந்தாலு அவங்க எங்க இருக்க குடி உரிமை தா வாங்க முடியு
வாங்கி வக்கலா ஆனா அதுக்குன்னு ந அப்போ அவனுங்க வந்து நமக்கு இக்வல் நமக்கு நம்ம ஒரு ஐம்பது அறுவது சதவீதம்பேர் ஒரு நாற்பது சதவீதம் பேர் இங்க வந்ட்டானுங்க
ஆஹா நம்மளே கம்மிதா நா நனைக்கிறே நம்ம வந்து கம்மிதா அவங்கதா அதிகோ அவங்க தா வருறாங்க எல்லா மொழிக்காரங்களு சேட்டு சொல்றாங்க அது இருந்தாலு ஒரு நல்லது ஆனா வந்து நம்மளோட வாழ்வாதாரத்த கொஞ்ஜோ அது பாதி அப்டின்னு நா நனைக்கிற
கரெக்ட் தா கரெக்ட் தா எனக்எனக்கு வந்து என்ன பண்றது நா வந்து ஒரு நாள் வந்து அ எங்க வீட்டு பக்கத்துல ஒர ஒரு மார் கேட்டு இருக்கு அந்த மார்க்கெட்ல ஒரு சின்ன ன்னஒரு தள்ளு வண்டி அது தள்ளு வண்டி கட கூட இல்ல ஒரு நிற்கிற மாரி ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள்ல வெறும் ஒரே ஒரு பானி பூரி வித்துன்னுந்தா ஒரு ஒரு வடநாட்டு நண்பன்
ஆமா மா மா
பாத்துருகீங்க நினக்கிறே நீங்க
ஆமா இப்ப பாத்தீங்ளா பானிபூரினா அவுங்கதான் எல்லாருமே முக்காவாசி
ஆம்மா பானிபூரினா எங்க பானிபூரி கண்டுபுடிச்சது அவுங்கதான் அவுங்கதான் எடுத்துன் வந்தாங்க ஆ அது ஆள் அதான் பண்றாங்க இருந்தாலும் அத வச்சு அவுங்க எவ்ளோ பெரிய ஆளாயிருக்காங்க ஒருத்தே வெறும் ஒரு டேபிள் போட் தெரில அதுல ஒரு சைய்டு ஒரு பாக்கெட் பா பூரி வச்சு இன்னொரு இது ஒரு ஒரு ட்ரம்ல வந்து ஒரு பாணிய வச்சு விக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அந்த அ எந்த எடத்துல அவுங்க டேபிள் போட்டு பண்ணாலோ அதுக்கு எதிர்கலயே ஒரு பெரிய கடயை தொறந்து அது உள்ள எல்லா விதமான சேட் அயிட்டமும் வச்சு அங்க அவன் ஒரு நாலு பேருக்கு வேல குடுத்து அவன் வீட்லருந்து ரெஸ்ட் எடுக்குறான் அப்ப பாத்துக்கோங்க அவுங்கவுளோட வளர்ச் எவ்ளோ ரிச்சா போயிட்டு இருக்கு நம்ம வந்து இன்னுமும் நம்ம இந்த இத வாங்க முல்லயே அத வாங்க முல்லயேனு பண்ணி இருக்கும் ஆனா அவனுங்க நம்ப நாட்டுல வந்து அவுங்க பொழக்கிறாங்க நம்மளுக்கு பொழக்க தெரியல அதுதா விதி
ஆமா அவுங்க வந்து இப்ப வந்து நம்ம இப்ப ஒரு எடத்துல இருந்து வந்து ஒரு ஒரு அந்த எடத்த சுத்தி இருக்கவங்க வந்து சாப்டே அவங்க முன்னேறி ஒரு கடை ஓபன் பண்ணிருக்கான் இப்ப அவன் எவனோ இன்சூரன்ஸ் பண்ணாங்கன்னா அங்கருந்த நம்ப பல எடத் துல இருந்து வருவாங்கல ஆ இன்னு நெறையா பிஸ் பிஸ்னஸ் பண்றங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்பனா எவ்ளோ வந்து அவுங்க கெயின் பண்ணலாம் அப்டின் பாருங்க இப்ப வந்து இவரே வந்து ஒரு கடை ஒரு பானி பூரி ஒரு நாலு ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்ளோ தா ஒரு சின்ன வச்சு பானிப்பூரிய தண்ணிய வச்சு ஒரு சின்னதா ஒரு மேல ஒரு குடை மாரி போட்டு வச்சிருந்தாரு ஒரு கடையை வாங்கியிருக்காருனா அப்ப வந்து அவங்க எவ் ளோ உழைப்பை போட்டு இருப்பாங்க ஒரு டேஸ்டுக்காக எல்லமே பண்ணியிருக்கா
ஆனா நானுமே அந்த கடையில இருந்து வாங்கி தா சாப்பிட்டுருக்கோம் நானும் என்னுடைய தோழி எல்லாரும் சாப்பிடுருக்கோம் கடையில அவன் அவன் எங்க இருந்து வந்தாலே அட இப்போ அவன் டேபிள் வச்சு கடை போட்டப்போ வாங்கி சாப்ட்டுகோம் வாங்கி சாப்பிட்டு போம் ஆனா அதுக்குஅப்ப இருந்த சுவை வேற இப்ப இருந்து சுவை வேறதான் அப்ப இருந்த டேஸ்ட் இப்ப இல்ல ஆனாலும் இப்ப கடை இன்னமும் கூட நல்லா ஓடுது அதுக்கான காரணம் அவ சம்பாதிச்ச அந்த பேரு தா அந்த கடைனா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்டின்ற மாரி
செரி இருங்க நா பண்றேன்